எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்குறேயன்ங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கோம் உங்கட்ட கூப்பிடணும் கூப்பிடணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா பின்ன இப்பத்தான் டைம் கிடைச்சிதுங்க எனக்கு
நானும் கூப்பிடலந்தேங்க அப்புறம் கொஞ்சம் வேல இருக்கதுனாலும் கூப்பிடவே முடியறதுலங்க
அது எங்கிங்க நேத்து நேத்து கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தன் நேத்து புல்லா அம்மாவாசை வர யாச்சுங்களா வீட்லசாமியெல்லாம் கும்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க எனக்கு
ஆமாங்க நாங்களும் அம்மாவாசைய்க்கு கோயிலுக்குெல்லாம் போயிட்டு வந்தேங்க நேத்து
சேரிங்க
போயட்டு வறக்கு என்ன மதியக்கு மேலயடுச்சு அப்புறம் கொஞ்சம் ஓர்கும் இருந்தங்காட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சங்க அ மழைய வேற போய்ஞ் தெரியுதுங்களா
யோ ஆமாங்க மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு துணியே காயமாட்ட இங்கே உங்களுக்கு
யோ ஆமாங்க இங்க மழை விட்டு விட்டு பேஞ்சுட்டே இருக்குது ஒண்ணுமே பண்ண முடியலங்க ங்க திடிர்னு வெயில்அடிக்குது கிளைமேட் அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்குது
ஆமாங்க ஹெல்தி எப்படி பாரத்துக்கு போறோம் தெரியில வெயில் காலத்தை கூடி ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இந்த மழை காலத்தில அதுவும் இப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்துச்சுன்னா உடம்பு சீக்கிரம் சளி பிடிச்சிரும் தலைவலி வரும் ஐயோ கடவுளே அதை விட கொசு இந்த இதெல்லாம் எப்படி அது கொசுல்லாம் கடிச்சா டெங்கு மலேரியலாம் வரும்ன்னு சொல்றாங்க
ஆமாங்க இப்ப வந்து நெறைய பேருக்கு இப்ப வய பசங்க இ இதெல்லாம் வந்து மழை பெயிறதுனால அப்புறம் இந்த ஒர்க் போறவங்க ல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க இந்த மாதிரி ரெகுலர ஷிப்ட் மாறி மாறி போயிட்டும் திடிர்னு மழை வேற வெயில் ஏதாவது வந்துச்சு அது ஒடம்பு சரியில்லமா போயிருதுங்க
ஆமாங்க ஆமாங்க
மாறி மாறி அடிக்குங்களா இங்கயும் வெயில் அடிக்குது ஒரு நாள் மழ பெய்யுது மறுபடி கிளைமேட் இப்படி மாறி மாறி வரனால எல்லாத்துக்கும் ஒடம்பு முடியாம இருக்குது வைரசஸு காய்ச்சலு இந்த மாரி எல்லா வந்துட்டு இருக்குதுங்க
ஆமாங்க எங்க ஸ்கூலுக்கு ரெடியாயி போக முடியுதா இல்ல காலேஜுக்கு தான் ஒருத்தங்களை தாட்டி விட முடியுதா மழ பெஞ்சா ஸ்கூல் மழ பெஞ்சாலே பசங்க வீட்டு வீட்டு வெளியயே போகமாட்டேங்கிறாங்க மழ பெய்து ஸ்கூலுக்கு நான் போல அப்படிங்கறாங்க
ஆஹ இந்தியாவே தான்
என்னங்க
இங்கே அதே தான் எல்லா பசங்களும் போகவே மாட்ட ஸ்கூல்கெல்லாம் அப்பலாம் அடிக்கக்க லீவ மட்டுக்கறாங்க கவர்மெண்ட்டு லீவ் விடுறதுனால விச அதிகமா
ஆமாங்க எத்தன லீவ் இது தெரியுமா இந்த மாசத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினால முப்பது நாள் தான் போறாங்க ஒரு மாசத்துலயே அது முப்பது நாளேம அஞ்சாறு நாள் வீட்லயே இருந்துட்டாங்கன்னா எப்படித்தான் இவங்கள படி அது தெரியல
ஆமாங்க பிளஸ் டூ வேற படிக்கிறாப்டிங்க என்ன பண்றதுன்னு தெரியல போனுங்கையமாவே இருக்கு செரிப்பா படிக்கிறதே இல்லைங்க எப்டிதா பப்ளிக் எக்ஸாம்ல்லா பாஸ் ஆவான் தெரியலீங்க
ஸ் ஃபோன்னல்லா அதிகமா குடுக்காதீங்க ஏனா வந்துட் டி து தா மெயின் ச டுவெல்த்து தா மெ டென்த்தும் டுவெல்த்து தானே உங்களுக்கு மெயின்னு
ஆமாங்க ஆமாங்க நானும் சொல்லி பாத்துட்டே ஜூஸ் ஆன நா அனுப்பிவுட்டுட்டு இருக்கறே எல்லாமே நா பண்ணிட்டு இருக்றேங்க ஆனா இவ ஒண்ணோ கண்டுக்கற மாரி தெரியல. இதுக்கு வந்து கேர்ளஸ் ஜாஸ்தி இருக்குதுங்க படிக்கன்னுன் அந்த எண்ணமே இருக்கறது இல்லீங்க
ஃபோன்ன புடிங்கி வச்சுருங்க
கேட்டா அந்த போன்லதா எல்லாமே வருது பிடிஎஃப் பண்ணி போர்றாங்க அது இதுங்கறாங்க ஆன என்ன பண்றதுன்னு தெரியலீங்
அப்டிங்களா எங்க நீங்க வே ஒர்க்குக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா பசங்களையு நீங்க பாக்க முடியாத ஆச்சு
ஆமாங்க ஒர்க் போயிட்டுன் வரக்கே எட்டு மண்நேர ஆயிடுது ஓர்க்கு ஓ டி இருக்க சொல்லிறாங்க ஓட்டி இருந்துட்டு நம்ம வந் அங்க போனா ஏ இத ஆயிருதுங்க ரொம்ப லேட் ஆயிடுது காலையல் எட்டு மணிக்கு நானு ஒர்க். போனா நைட்டு எட்ற ஒம்பது ஒம்பது மணிக்க வீட்டுக்கு வர மாரி இருக்குது வந்தாலுமே இவிக பாத்தா நைட்டு பதினொன்னு பன்னெடு மணி வரக் ஃபோன் நோண்டிட்க்கிறங்க காலையல எந்திரிச்சி ஸ்கூல்க்கு போறனுக எந் எப்டிதா தூக்கம் முடிச்சுட்டு என்னதா பண்ண படிக்கறானங்களா இல்ல ஃபோன்ல கேம் விளையாறாங்களா என்ன பண்றாங்கன்னே தெரியலீங்க
சேரிங்க செரிங்க அப்ப நீங்க அவுங்க பக்கத்தடியே இருக்க முடியாது இல்லீங்களா பக்கத்தா இருந்தா நா படிக்கணு அப்டி இப்டின்னு சொல்லி எனக்கு தனியா விடுங்க அப்டிம்பாங்க இங்கே அப்டித்தா பண்ணுவாங்க என்னதா பண்றது பசங்க வந்துட் டு அவுங்களுக்கு நம்மள மாரி முன்னாடி மாரி இல்லைங்க இல்லீங்களா
அவுங்க படிக்கணுன் அந்த எண்ணமே நீங்க ஜாலியா இருக்கணும் போகணும் வரணும் அந்த ரொம்ப கேர்லஸ்ஸா இருக்கறாங்க என்ன பண்றதுன்ன தெரியல
நம்மல்லா அப்பல்லா படிக்கறப்ப வீட்ல லீவு போட சொல்லுவாங்க நம்மதா இல்ல ஸ்கூலுக்கு போகணுன் போயிட்டு இருப்போம் இல்லீங்களா ஆனா இப்பல்லா அப்டியே ஆப்போசிட் ஆயிருச்சுங்க நம்ம வீட்ல இருக்க வேண்டா ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போன் சொல் றோம் ஆனா அவுங்க தா இல்ல நா லீவ் போடறே அப்டின் சொல்லி அடம்பிடிக்கிறாங்க
ஆமாங்க
அப்பல்லா வந்துட்டு தண்ணியே வீட்ல இருக்காதுங்க தண்ணிக்கு பய் புக் ரோடு தாண்டி இருக்கணும் ஒரு சில டைம் இங்க தண்ணி வரலன்னா தூரமா போய் தண்ணி எடுக்கணும் நானு எங்க அண்ணா ல்லா தண்ணி எடுக் இப்டி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தோங்க அதெல்லா அப்போ இப்ப தண்ணி வராதுன்னு சொல்ற தண்ணிய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஆ டிரெஸ் மாத்திரமோ இல்லயோ போய் தண்ணி வருதா போய் குடத்த தூக்கிட் போய் புடிப்போம் தண்ணியே
ஆமா ஆமாங்க நா நாங்களும் அப்டிதாங்க து நம்ம வந்து ரோட் சைடு வஷ்ட்டு ஆ மா ஒரு ஆளுக்கு கு மாத்தி மாத்தி குடுக்குறது இன்னொ ஆளுக் பாதி தூரம் கொண்டு வறது அப்பறம் எங்க அம்மா கொண்டு போய் ஊத்திட்டு வறது மூணு பேர் மாத்தி மாத்தி சாய்ந்தரம் நால்ர அஞ்சு மணிக்கு மேல ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்டியே மாத்தி மாத்தி நெறைப்போ போறப்ப அந்த ட்ரம்மல்லா வச்சு அங்கருந்து ஓஸ் போட்டு நெறைப்போ நெறயா ட்ரிப்பு தண்ணி ஃபஸ் டிட் ஒய்ப்பயே மாட்டுவிங்க அப்போலா இந்த மாரிதா பண்ணிட்ருந்தோ
இப்ப பைப்ப மாட்னாங்காட்டி இப்ப‌தா பிர ச்சனையில்லைங்க
எங்க வீட்லயு அப்பிடித்தாங்க இருந்துச்சு மொதல்ல வந்து பைப்பே மாட்டாமத்தா இருந்துச்சு எல்லா வீட்லயு ஒரு சில வீட்லயெலா பைப் வந்துர்ச்சு நாங்க மாட்டாமருந்தோ அப்பறொ எங்க பாட்டிக்கு இப்ப ரோடு க்ராஸ் பண்ணும்மோ சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களா அப் பொ அதுக்கப்றொந்தா நாங்க வீட்ல பைப் மாட்ட ஆரமிச்சோ பைப் மாட்டிட்டு ஒரு பக்கொந்தா அப்ப பைப் மாட்னொ அதுக்கப்றொ பாத்தா அந்த பைப்லருந்து தொட்டிக்கு தொட்டி எல்லா வந்து அப்ப எங்க வீட்ல ஆறு பேருங்ளா அப்ப தொட்டி தண்ணியல்லா சீக்கிர தீந்து தீந்து போது அப்பொவு நாங்க புடுச்சு புடுச்சு ஊத்துற மாரி இருந்துச்சுங்க அப்பறொ எங்க அப்பா வந்து இந்த பிளம்பர கூட்டிட்டு வந்து ரெண்டு தொட்டிக்கு தண்ணி போற மாரி பண்ணி எப்டியெல்லா பண்ணுச்சுங்க
அப்பொறங்க இது வீடு நா கட்றன் சொல்லி அன்னைக் சொல்லி
ஆ ஆமாங்க ந பாத்தீங்களா நான் இப்ப அதுக்குதா நா கூப்டே பின்ன நம்ம அப்டியே பழைய காலத்தோட பேச பேச நா அதுக்குள்ளயே டாபிக்குள்ளயே போயிட்டேங்க ஆமாங்க எங்கங்க வீடு கட்லான்தா சொன்னா அன்னைக்கு ஒங்கட்ட கேட்டு ட்டே இருந்தே பின்ன அதுக்குள்ள டைம் ஆயிருச்சுன் நா போயிட்டே எனக்கு வீடு கட்னுங்க கொஞ்சொ லோ பட்ஜெட்டா இருக்கணுங்க அதா பாக்கறே அதா ஒங்கிட்ட கேக்கலான்னு
வீடு நீங்க கட்றத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முப்பதுலச் சத்துக்கு கட்னீங்கனா இப்போ கரெக்டா இருக்குதுங்க சிம்பிளா பண்ணிக்லா அதுவு நீங்க வீடு கட்றக்கு வந்து நீங்க இப்ப வந்து இந்த அ கொ த்தனார்ட குடுக்கறவுட இன்ஜினியர்ட கு த்திங்கனா ஒங்ளு வேல வந்தா கரெக்டா நடக்குங்க அப்போ போ ஒவ்வொருத்தங்க என்ன ப ண்றாங்கனா வீடு வந்து கட்டி வச்சுந்த வீட அப்டியே வாங்க்கிறாங்க அப்டி வாங்கலா அப்டி வாங்குறனால ஒங்களுக்கு அமௌன்ட்டு கொறயிதுன் பாக்குறீங்க ஆனா வந்து அவு வீடு வந்து எந்த குவாலிட்டில இரு க்குது எப்பிடி கட்டுனாங்க இல்ல சிமின்ட்டு சல்லி எவ்வளொ போட்டாங்க என்னன்னே நமக்கு தெரியாது அப்பற எ நம்ம உறு தீட்டே இருக்குங்க நமக்கு அதுனால நம்ம வந்து வீடு வந்து கட்றதுதா பெஸ்ட்டுங்க வீடு கட்றக்கு நீங்க கொ த்தனாருட்ட விட்டீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணுவாங்க ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க அப்போ உங்ளொட செலவல்லா வந்து ஜாஸ்தியாகுங்க அதுக்கு பதுலா நீங்க வந்து இந்த இன்ஜினியர்கிட்ட விட் டீங்கனா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க அதி வந்து உங்ளுக்கு என்ன க்வாலிட்டில யூஸ் பண்றாங்க என்ன ஏது எல்லா டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் மொதக்கொண்டு சப்மிட் பண்ணுவாங்க இப்ப த்ரீ டி வி ல வந்து நீங்க வந்து பாத்துக்லா எந்த மாரிக்கிதுக்கு வீடு என்ன ஏது நீங்க பாத்துட்டு அதுக்குத உங்களுக்கு புடுச்சிருச்சுனா அதுக்கு எதாச்சு ஆல்டரா இருந்தா சொல்லா அது இன்டீரியல் வந்து நீங்க வந்து ஹோல்சேல் கடைல பாத்து நல்ல ஆள பாத்துத வாங்கனுங்க இதோ ஒரு பக்க வாங்குனீங்கனால செட் ஆகாதுங்க அப்ற எப்டி இன்ஜினீர் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள முடிச்சு குடுத்துருவாங்க நல்லபடியா
மூணு மாசத்துல வீடு கட்டிருவாங்களா
ஓ கட்டிருவாங்க அதுக்கு என்ன குவாலிட்டிலய செங்கல் யூஸ் பண்றவாங்க சிமெண்ட் ஜல்லி இதெல்லா வந்து என்ன குவாலிட்டியில இருக்குது நமக்கு எல்லாமே நம கேட்டு பர்பெக்ட்டா வாங்கிக்கலங்க இல்ல ஓ டெஸ்ட் பண்ணிதா இது மெட்டீரியலே வந்து டு வாங்குவாங்க
செரிங்க செரி செரிங்க இப்ப வீரா ம் கட் டீ குடுக்கறிறதுன்னா எப்படி எல்லாமே பெயிண்ட்ல இருந்து எல்லாமே அடிச்சு குடுத்துருவாங்களா
ஆ அது சொன்னீங்கன்னா அது புல்ல அடிச்சு குடுத்துருவாங்க ஒவ்வொரு இன்ஜினியர் பாத்தீங்கன்னா வீடு மட்டு கட்டி குடுப்பாங்க இல்ல இந்த மாரில்லா அடிச்சு உக்கரியா கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி கொடுக்கற கால இருக்கிறாங்க நீங்க பர்ஸ்ட் என்ன டிசைன் வேனு எந்த மெத்தட் ட்டல்ல யூஸ் பண்ணு எவ்ளோ நாள்ல முடியணு எல்லா டீட்டெலு வந்து நீங்க கிட்ட ஃபஸ்ட்ட கொத்தர்ணு குடுத்துடீங்கனா அமௌண்ட் எவ்ளோ ஆகனு எல்லாமே கால்குலேட் பண்ணில்லிடுவாங்க பத்தா ரேட்டுக்கு சிம்லி ஜல்லியோட வெலயென்ன கேட்டு அதுக்கு தகுந்த மாரி அந்த வீட் டோட ப்ரைஸ் எவ்ளோ இவ்ளோ இதுல எவ்ள நாள் முடிச்சு கொடுப்போ எல்லா டீட்டெயில் அவங்க வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்ற உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கட்ட கொடுத்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் இல்லாநாட்டி நீங்க கொத்த நார் கொடுத்து கூடி ப
செரிங்க செரிங்க இப்போ வந்து நா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் யாராச்சு புடிச்சி வந்துட்டு அவங்கக்கிட்ட வீடு மட்டு கட்ட கட்ட சொல்லிக்கலாங்க ஏன்னா பெயிண்ட்லா வந்துட்டு இப்போ அவங்கிட்ட விட்டோம்னா ப்ரைஸ் பட்ஜெட் எங்கயோ போயிரு இல்லலைங்களா
ஆமாங்க ஆமாங்க உப்பத்துக்கு இன்னைக்கு வீடு கட்ட சொல்ற மட்டு நல்லதுங்க
செரிங்க செரிங்க நானு கொஞ்ச வேல இருக் கு முடிச்சுட்டு வரங்க
ஆ ஓகேங்க பாய்க்
ம் பாய் ஆஹ